பும் தோன்றின
ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
சும்மாதாங்க இருக்கே
நானு சும்மாாதாங்க இருக்கே
ஆ பொண்ணு எழுந்திரிப்பாலா நடுவுல
ஆமாங்க எந்திப்பா அம்மா பாத்துக்குவாங்கங்க
ஆ
நா இங்க தனியா ரூம்ல உகாந்துருக்கே
பண்ணுவீங்க
நடுவுல இப்பதா நா அதா ஃபீட் பண்றது இல்லையே
ம் இல்ல அதுதா பாட்டில்ல பால் கொடுப்பீங்க எ பொண்ணு அது வாங் கவே மாட்டக்குதுங்க குடிக்கவே மாட்டக்குது
ம் ம்
நானு சேரி பழக்கப்படுத்துறதுக்கு நெடுத்துனா இது வேணு அப்படின்றதுனால எவ்வளோ ட்ரை பண்ணிட்டே
ம் ம்
பால் கொஞ்சோ வெது வெதுப்பா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு சப்பு பாட்டில்ல அவ்ளவுதா அதுக்கப்புறோ அந்
அது ஆக்சுவலி குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிச்சு ட்டாங்கன்னா நடபால மறக்கவே மாட்டாங்க
ம் அது இது இது பண்ணி என்ன கொண்டு வருது ந அப்டி இல்லன்னா நா சொல்ற அவ வந்து பால் மறக்கணுன்னா ஒரு மூணு நாள் நாளைக்காவது அது என்ன பார்க்க கூடாது
அப்டின்னு நீங்க நினைக்கீங்க அஞ்சாவது நாளு உங்கள்தே உங்க மடியில வந்து படுத்துரு
இல்லங்க நைட்ல வந்துட்டு இதுவாயிடுது இல்லையா
உம் உம்
அது அந்த மாரி இது வரைக்கு நா பாக்கல என் பையனுக்கு ஒ
அது நீங்க பகல்ல அவ குடிக்கிறா பத்தீங்ளா இப்ப நைட்டு மட்டு குடிக்குறானா ஓகே நீங்க ஸ்டாப் பண்ணா நீங்க பகல்ல குடுக்குறனால உங்கள பா த்தா அந்த பொண்ணு கேக்கதா செய்யுமே நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க பா பக்கத்துல இருந்தே
இன்னக்கி இன்னைக்கு என்ன ஆச்சு அப்டின்னா காலேய எழுந்திருக்கு போது அழ வைக்கறன்றதுனால குடுத்தா குடுத்துட்டே அப்றோ காலேல டிஃபன் வந்துட்டு பாதி தோச கூட சாப்டல்ல கால்வாசி கூட சாப்புலனு போங்கள அப்பறோ அது அவள்க்கு தூக்க வர டைம் ஆயிடுச்சு செரி இன்னைக்கு நம்ம சாப்பாடு குடுக்கணு எங்க மாமியாரு ஆ ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க ஏதாவது பண்ணனு அப்றோ அப்டி அப்டியே இருந்ததுன்னா அப்டி அப்டி இருக்குன்ட்டு வந்து சொல்லுவாங்க சண்ட போடுவாங்க ஆம் நீ அதனால வந்துட்டு சேரி அவள தூங்குனா நம்ம இது கரெக்டா அவள தூங்க வெச்சுட்டு நா எழுந்திருக்குறே அவுங்க ரெண்டு பேரு வந்தாங்க பன்னென்ர மணி ஆயிடுச்சு நா அதுக்காக கொஞ்சோ லைட்டா ஃபிட் குடுத்தே அதுக்கப்றோ ஆ இதுக்கு தா வந்துட்டு அத வாங்கிட்டு வந்துதா அப்ளை பண்ணே அந்த டைமுக்கு அவ பாத்தா எங்க வீட்டுக்காரர் சொல்றார் இங்க பாருங்கள் பால் குடிக்ககூடாதுன்னு உங்க அம்மா ஏதோ பண்ணுது பாரு ஆப் அப்டின்னு சொல்லிட்டு அவ பாத்தா பாத்ததுல இருந்து அதுல இருந்து ஒங்களுக்கு வந்துட்டு ஆ ஒரு செவன் தேட்டி வரைக்குமே கேக்கல பால் ஒருவன ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி போல அப்ளே பண்ணேனுவச்சுகோங்களே
உம்ம்
இதுல இருந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வரைக்கும்மா ஒரு பால் கேது இல்ல
உஹம் உம்
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு பிரிமாடுதான் அப்ளை பண்ணது தெரியும்ல
ஆமா இப்ப வந்து இப்ப திருப்பியும் கேக்குறால இப்ப குடிச்சிச்சிருக்கால
குடிச்சுதான் இருக்கா இப்போ ஒரு ஆஹ் இப்போ குடிச்ச அதுக்கப்புறம் நல்ல இ தேர்ட் டைம் குடிச்சிருக்கு அதுக்கப்புறமே அத பகல்ல நம்ம கொஞ்சம்
இப்ப நீங்க எப்படி இப்ப மார்னிங் நீங்க சீக்கிரமா எந்த எப்படி மேனேஜ் பண்றீங்க
மார்னிங் நான் சீக்கிரமா எழுந்திருக்கிறது இல்ல செவன் தேர்ட்டி
இருந்தாலும் நம்ம இப்போ இப்போ ஒரு மூணு மணிக்கு தூங்குறீங்கன்னா காலையில வந்து நீங்க எந்திக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டமாதானே இருக்கும் குழந்த இதையும் பார்க்கணும் ஆனா சமையல் உங்க மாமியார் பண்றதுனால உங்களுக்கு ஓகே ஒகே
ஆஹ் நான் என்ன சொல்றேங்க அங்க வீடு இருக்கணும் தண்ணி பிடிக்கும் துணிய தொவைக்கிறோம் அத அவங்க காய வச்ச வச்ச எடுத்துகட்டுந்துடுவாங்க
உம்ம்
அதனால ஒண்ணும் இல்ல அப்புறம் மார்க்கெட் போம் பையனைம் ஸ்கூலில் விீட போகனும் பையனைம் ஸ்கூல இருந்து கூப்பிட வரணும் என் பொண்ணுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு வேலை ஊட்டனா எங்க மாமியார் ஒரு வேலை ஊட்டுவாங்க அப்படி இல்லன்னா உங்க மூணு வேலை என்ன தா ஓட்ட சொல்லுவாங்க
ம்
நம்ம நடுவில் எங்கேயாவது கடைக்கு போணுனா போணும கேட்டு நம்ம தா போணு நடுல வேற எதாவது வேல வந்துச்சுனாலு நம்மதா போணும்
அதா அதா
அவங்க பண்றதுன்றது ஒரு ஒன் ஹர் டு டூ ஹர்ஸ் வொர் க்குதா
அதா அதா
ஆனா எனக்கு எனி டைம் ஒர்க் இருக்க மாதிரியே இருக்கு
அப்படிதா இருக்குமே நீங்க இப்போ நைட்டு உங்களுக்கு சரியான தூக்க இருக்காது திருப்பி காலையில இருந்துச்சு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பனு அவங்கள பாக்கணு ஆ அவங்க தூங்கும் போது நீங்க தூங்கிக்கீங்களா
இல்லைங்க எனக் கு தூக்க வராதுங்க மதியம்
உங்களுக் தூக்கமே வராது போலயே ஆ
க்கே ரொம்ப முடியல
ம் அது ஏன்னா நீங்க தூக்க இல்லாதனாலதா இருக்கே
அப்படின்ற பட்சத்துலதா ஒரு டூவன் டென் மினிட்ஸ ஆவது தூங்குவே அப்படி இல்ல ஒரு டென் மினிட்ஸாவது என்ன மீறி தூங்குவே
அதாதா ஐயோ நீங்க எ கேக்கீங்க அப்படியே ஒரு மயக்க வரு ம் அதாவது நம் நம்மளே மீறி அத அப்படியே கண் அப்படியே கண் அந்த
போன் பாத்துட்டே ஆ கொஞ்சோ ஃப்ரீயா இருக் கே பொண்ணு தூங்குதுனா கொஞ்சோ டர்டாகவு இருக்குதுன்னா கொஞ்சோ லைட்டா போய்டிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபோன் பார்த்துட்டு்ருப்பே என்ன மீறி தூங்கிட்டு இருப்பே அப்படி தூங்குறேன்னாங் மாமியார் என்ன டிஸ்ட்ப பண்ண மாட் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த டைம் எல்லா ஃப்ரீ கிடைக்குதோ அந்த டைம்ல எ மாமியார் தூங்குவாங்க
ம் ம் ம்
சும்மா சேர்ல உட்காந்துட்டு பீரோல சாஞ்சுட்டே தூங்கிடுவாங்க
ஆ
அ சமையெல்லா முடிச்சுட்டு சாப்ட்டு கீப்ட்டு மதியோ சாப்ட்டு கீப்ட்டு முடிச்சதுக்கு அப்றோ ஆ பெட்ஷீட் போட்டு படுத்துருவாங்க
ம் ம் ம் ம்
அவங்களுக்கு தூங்கணு
அதா அதா
ஒண்ணு சாப்பாடு இன்னொன்னு தூக்கோ
அதா
இது ரெண்டு அவங்களுக்கு முக்கியோ
இன்னமே
ஆக்சுவலா அவங்க வந்து ஃபுட்டு ஃபுட்டு வந்துட்டு அவங்க எங்களுக்காக பண்ணல அவங்க சாப்பட்ணுனுதா அவங்க பண்றாங்க ஆமா அவுங்களுக் கொஞ்ச லேட்டா சாப்ட்டாலு மெதுவா சாப்ட்டாலு அவங்களுக்கு பசி இடு தாங்குற இது கெடையாது நா சமைச்சா லேட் டா சமைப்பே பொறுமையா சமைப்பே
ம் ம்
அதனால அவுங்க போயிட்டு பண்ணிர்றது எனக்கு வந்து ப்ராசஸா போனுங்க இப்போ ஒரு சட்னி நம்ம தாளிக்கணு அப்டினாலு கடாயே வைக்கணு அது கொஞ்சோ லைட்டா சூடானதுக்கப்பறோ எண்ண ஊத்தணு அந்த எண்ண சூடானதுக்கப்றோ கடுகு போட்ணு அப்புறந்தா வந்துட்டு கருகாப்பில் வேப்பில போட்ணு அப்புறோ நம்ம சட் னில ஊத்துவோ இது தேங்கா போட்டு கல்ல சட்னிக்கு சொல்றே
ஓ ஆமா ஆமா தேங்கா இல்லாது தேங்கா சட்னி பண்ணிருக்கீங்களா தேங்கா அல்ல ஆ தேங் பொரி கல்ல வெங்காயோ நா அடிக்கடி பண்ணுவேங்க திடீர்னு தேங்கா விக்கிற வெலைல தேங்கா வா வாங்க முடியலன்னா போய் வாங்கறதுக்கு சோம்பேறி வேற பண்ணுவே ம் சூப்பரா இருக்குங்க தேங்கா சட்னி ஆ தேங்கா இல்லாத தேங்கா சட்னி நல்லா இருக்கு ஆமா வதக்கிரணு யேன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப புடிக்கு ம் நா வச் செய்வே சில நேரத்துக்கு வந்து ஆ ஓ கே சத்து இருக்காது அப்டின்ட்டு
செய்வ அப்டி அப்டி இல்ல அது இல்ல பேனும் போது அந்த கேரளா சாம்பார் மாதிரி வருது இல்லையா ஆ அது பண்ணுவன் அப்புறம் நடுவுல வந்து கா அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்துட்டு வெங்காயம் தக்காளி நம்ம பருப்பு இல்லாம சாம்பாருக்கு என்னல்லா போடுவோமோ அது எல்லாமே சே கு ஆ வேக வச்சி இன்னும் பருப்பு இல்லாம வேக வச் சிட்டு அது அப்டே அஞ்சிரு
ம் ம்
மிக்சியில அடிக்கக்கூடாது இங்கே வந்து நார்மல் சாம்பாரே மிக்சியில தாங்க அடிப்பாங்க ஓட் இது கடையறத்துக்கு பாத்திங்கனா அது எனக்கு புடிக்காது நா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க மாத்தனாங்களே சாம்பார் வைக்கிறது அதெல்லா
ஓஹோ
அது வந்துட்டு கடைஞ்சிருணும் கடைஞ்சி வச்சதுக்கு அப்பறமேட் தா ஆ அது வந்து டு நம்ப தாலிப்பு குடுக்கணும்
ம்
ஆ அதல்ல கொஞ்சம் எண்ண ஊத்தி கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுட்டு உங்கள சீரகம் கொஞ்சோ கெட்டு அப்ப கருவேபிள்ள வே கொத்தமல்லி அதெல்லாம் போடுறோம் இல்லையா இதை அரைச்சுன்னு அதை ஊத்திட்டு ஒரு கொதி வரும்போது உங்ககிட்ட பொட்டுக்காட்டுல ஓடற என்னா பொட்டுக்கல்ல போடுறது பண்ணிக்கலாம் இல்லைனா கடலை மாவரும் இல்லையா அது சும்மா நீ அதுல ஊத்திக்கலாம் ஊத்திக்கிட்டு நடுவுல சாம்பார் பொடி இருந்தா சேர்த்துக்கலாம் அந்த வாசனை கொஞ்சம் உங்களுக்கு அந்த சாம்பார் வாசனை உவ ஆனா நீங்க அது எல்லாமேயே உங்களுக்கு சாம்பார் டேஸ்ட்ட் வந்துடும்
ஓஓ ம்
உம் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது நல்லா இருக்கு வேக வச்ச
நீங்க பிரியாணினா நல்லா செய்வீங்கல்ல
அந்த அதுக்கெல்லாம் கிடையாதுங்க நான் அதுதான் சொல்றேனே எனக்கு சமையல் தெரியும் ஆனா அது டேஸ்டா அதுவாக அ அந்த மாதிரிலாம் நம்ம சமைக்க சமைக்க தான் அது வெளியில வரும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு கே இருக்கேன் நான் பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் ஆனா எப்பயாவது பண்ணுவேன் பர்ஸ்ட் டைம் நமக்கு எதா இருந்தாலும் சொதப்ப தான் ஏதாவது ஒரு சிலது தான் நமக்கு ப்ரஸ்ட் டைம்லே நல்லா வரும் பிரியாணினா ஆ குக்கரில் தாங்க செய்வவேன் கு க்கர்லதா செஞ்சிருக்கே
சேரிங்க சேரிங்க
ம் தம் விட்டது கெடையாது
ம்
ம் என்னோட தம்பி பொண்ணாட்டி செய்வாங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட செ ஆ ரெண்டு கிலோ மூனு நல்லான்றது இல்ல ஆனா தனியா செய்யுவா
ஓ சேரி சேரி சேரி
எல்லா சமையலுமே செய்யவா
ஓகே ஓகே தம்பிக்கு கொழந்தைங்கன்னா இருக்காங்களா
இல்லங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க
இப்பதா கல்யாணாச்சோ
ம் செவன்இயர்ஸ் ஆகுதுங்க
அய்அய்யோ சே சே சே சீக்கிரோ கெடைக்கு ம்
எனக்கு ஒன்ய்ர் முன்னாடியே அவுங்களுக்கு ஆச்சி
ஓகே ஓகே லவ் மரேஜோ
ஆமாங்க அந்த பொண்ணு வந்துட்டு வந்துருச்சி வந்துருச்சின்னு போது அந்த பொண்ணு ஏ தம்பிய கூப்பிட்டு போயிடிச்சி
ஐய்ஐய்யோ
அப்புறோ ரெண்டு பேரையு கூப் கிட்ட வந்து அந்த ம் கூப்புட்டு வந்து ஆ கொஞ்சோ ஒரு டூ மந்த் ஆகட்டு உனக்கு எயட்டீன் இயர்ஸ் ஆகட்டு ஆனதுக்கு அப்புறோதா பண் முடியு அவுங்க பொண்ணு வீட்ல இருந்துட்டே எல்லாரு சண்ட போட்டுட்டு ஏ பொண்ணு இல்லன் விட் விட்டுட்டுபோயிட்டாங்க அப்புறமேட்ட சமாதானப்படுத் த்து நல்லா பண்ணுவாங்க அந்த டைமுக்கு அவுங்க இது பண்ணி இருந்தாங்கன்னாக்க ப்ராபர் பண்ணி இருந்தா இருக்கலா ஆனா எதுக் இன்விடேஷன் அடிச்சோ மண்டபம் அதா மேரேஜ் ஆச்சி எல்லாமே ஆச்சி இருந்தாலு கொஞ்சோ செலவு கம்மியா பட்ஜெட்ல அந்த மாதிரி பண்ணு இதுவே நார்மலா எனக்கு அப்புறோ இருந்ததுனா எல்லா ப்ராப்ரா பண்ணிருப்பாங்க
தம்பினால உங்களுக்கு அப்புற ஆயிருந்தா கொஞ்சோ நீங்களு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க நீங்க சி
ஹெல்பிங் அல்ல அ எனக்கு ஒரு ஆச இருக்கு இல்லையா
ஆமா ஆமாம்
நம்ப தம்பி நம்ம போய் பொண்ணு பாக்கணு நம்ம எல்லா நிக்கணு நம் முன்னாடி நிற்கணு
னு எல்லாமே ஒரு ஆச
நம்மள கேட்கணு நம்
இப்ப எங்க வீட்லன்னா எங்க அண்ணி நல்லா பண்ணாங்க தம்பிக்கு எல்லாமே ப எ அண்ணிதா பொண்ணு பாத்ததே என்னைய எல்லாமே வந்து இப்ப வரைக்கு சொல்வாங்க எனா சண்ட